ஹலோ
ஆன்சர் ப்ளீஸ்
சொல்லுங்க மேம்
ஆன்சர் சொல்லுங்க
நெருஞ்சி முள்
இந்த அளவுக்கெல்லா எனக்கு தெரியாது சாமி
சரி இருங்க அடுத்த கொஸ்டீன் உங்க வேற கேக்கறேன்
ம்
மொட்டை பாறையில்
ம்
மூன்று கண்கள் மறைந்த மூன்று கண்கள்
தேங்கா
நீங்கதா கேளுங்க மேடம்
நானா
வேற ஏதோ பேசுங்க இதையே ரொம்ப நேர பேசிட்டு இருக்கோ
செரி நீங்களே ஏதாது சொல்லுங்க அப்ப நேத்து என்ன பண்ணீங்க
நேத்து என்ன பண்ண ஜாலியா
ம் ம்
நா ஒங்க சேனலுவு
ம்ஹும்
எப்பாவ்து பாத்தீங்கன்னா அப்டியே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்போ
டேன்ஸ் ஸா
ஒன்ன இல்லம்மா சும்மா ம்
அக்கறா
நம்ம நம்ப ஸ்டெப் ஆட வேண்டியதா அப்டியே
செர் செரி நீங்க எப்டிப்பட்ட ஒரு லைப்ப லிவ் பண்ணணும்னு ஆசப்படுறீங்க‌ ஹலோ ஹலோ சார் கேக்குதா ஹலோ